ஆ வணக்கோ சார் சொல்லுங்க ஆ நல்லா இருக்கே இருக்கிங்ளா
ம் சாப்டாச்சிங்ளா நல்லா இருக்கேங்கா அக்கா வாய்ஸ் பிரேக் ஆவுது
ஆ இப்ப இப்ப ஆ நீங்க சாப்டாச்சா
ம் சாப்டேகா என்ன சாப்டீங்க
சைவோ தா இன்னைக்கி சாம்பார் உருளக்கெழங்கு
அக்கா இன்னைக்கி எல்லாரு வீட்லயு சைவோதா ஏன்னா இனைக்கி ஃப்ரைடே இல்லையா
ஆமா ஆமா ஒவ்வொரு ஊரு பக்கத்து ஒவ்வொரு ஆ இல்ல ஒவ்வொரு ஊர் பக்கத்து நான்வெஜ் எடுப்பாங்கல்ல ம் ம் செரி
இல்ல இல்லஊரு வேறயா இருந்தாலு கலாச்சார ஒன்னுதான
ஆமா மா
ம் சோ அதெல்லா ஒன்னு பிரச்சனல்ல ம் சாப்ட்டங்க்கா நா சாதம்
ஆ
சாம்பார்
எங்க வீட்டுக்கு வந்துருவீங்களா இல்ல போ ஆஃபீஸ் போற இடத்துக்கு போய்ருவீங்களா சாப்டல்லா
இப்ப புரிலிங்கா
ம் ஹலோ
அக்கா வீட்டுக்குதாங்க்கா வீட்டுக்குதாங்க்கா இங்க பக்கமே ஒர்க் பண்ட்ருக்கோ
ஆ சரியா சரி அதா கேட்ட கேட்ட ம் செரி செரி மேரிடா அன்மேரிடா தம்பி
அதா
மேரிடா அன்மேரிடா தம்பி
அக்கா அன்மேரிட் தான்ங்க்கா சொல்லுங்க்கா
செரி செரி அப்ப அம்மா சமைப்பாங்ளோ வீட்ல
அக்கா இல்லிங்க்கா எல்லா அண்ணா அண்ணிதா
செரி செரி